வணக்கம் ஆ எப்படி இருக்கீங்க தோழி
ஆ நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இர்க்கீங்க
நல்லாருக்கே தோழி உங்கள்க்கு சுற்றுலா தலம் போவத்துக்கே எந்த சுற்றுலாத்தால் ரொம்ப புடிக்கு தோழி
எனக்கு வந்து கடலோர பகுதிகள் ந்து போறதுக்கு கொஞ்சோ விருப்பப்படுவங்க ராமேஸ்வரம் கன்னியாகுமரி
அந்த மாதிரி
அந்த மாதிரி கடலோர ஸ்தலங்கள் வந்து பிடிக்கு இப்ப சாமிக்
நீங்க மல அ மல பாட்ருலர் கர்னால உங்கள் கடலர பகுதி புடிக்கு ஆனா நாங் கடலோரத்துல இருக்கற்னால எங்குள் அ மல சைடு தா புடிக்கு
நிச்சயமா நிச்சயமா இக்கறைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்கில்ல
ஆமா ஆமா
ஆ நா சமீபத்துல ராமேஷ்வரம் போய்ட்டு வந்தோ மாமனாருக்கு சாமி கும்புறதுக்காக ம் கிட்டத்தட்ட கடல்ல விட்டு வரவே மாட்டேன் சொல்லிட்டே மூணு மணி நேரோ கடலுக்குள்ளயே தா இருந்தே வீட்டுல என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தாங்க
ம் இங் நாங்க வந்து கடலோர பகுதியா இருக்குற்துனால அடிக்கடி கடலல்லாம் பாக்கதுனால எங்களுக்கு கடல போனோ அவ்ளோ இஷ்டம் இருக்காது ஆனாலூ மனஸ் பகுதி போனா அங்யே நெறைய நாள் இருந்துட்டு வரணு அப்டி இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மாரி எல்லாம் போனா
ஆம் நிச்யமா நிச்யமா நாங்க ஊட்டி கொடைக்கானல் தா அதிக அளவு போயிருக்கோ சிறு வய்துல
ம் அங்க மல பகுதில இருக்கனாலா போவீங்க
ஆ அதனால ஊட்டி கொடைக்கானல்னா உங்களுக்கு கடல் மாதிரி
மத்துலி
ஒரே இடத்துக்கு வந்துட்ருக்குமே அப்டிங்கற மாரி தோ பொனோ அதனால இப்ப அந்த எடங்களுக்கு போறதே இல்ல
சரி உங்களுக்கு அது ஹெல்ப்புப்பா இருக்கா எங்களுக்கு அது சா இங்கன்னா அங்க வரைக்கு வரணுமே
நிச்சயமா நிச்சயமா
ஆனா வரன்னூ நல்லா ஆசையா இருக்கும் அதனால போகணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கோ
கண்டிப்பா கண்டிப்பா அம்மாவாச பௌர்ணமி அப்ப வந்து கடல் அலைகளுடைய வீரியோ வந்து அதிகமா இருக்குமா தோழி
ஆமா அப்படித்தா சொல்லுவாங்க நல்ல இது பழைய வந்து ரொம்ப இதா இருக்கோ வந்துருங்க யாரல்லா கடலுக்கு போ கூடாது சொல்லுவாங்க
ஆ நாங்க வந்தப்ப வந்து அ சித்ரா பௌர்ணமி அப்ப தா வந்துருந்தோ அன்னைக்கி காலில வந்து பாத்தம்னா கடல் ஓட தன்மை வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாதா இருந்தது ஆனா அதெய் சாய்ந்த்ர நேர் ப்ரோ திரும்ப வெளையாடு போம்போதா அந்த கடல்லா அலைகளுடைய வீரியோ வந்து ரொம்ப அதிகமாக இருந்து துஅ உள்ள வந்து எப்பவே முடியல நான் கேள்விப்பட்ட ட்ரிக்கே பட் வந்து நாங்க அனுபவ ரீதியா உணர்ந்ததில்ல ஆனா இந்த தினமு அனுபவிக்கெம் போதுதா ஒரு பத்து ஸ்டெப் கூட எடுத்து வெக்க முடியல அலையோட வீரியோ பய பயங்கரமா இருந்தது ஆ ஒரு உள்ள இழுத்துட்டு போயிருமோ அப்டிங்கிற ஒரு பய உணர்வு குடுத்தது நம்ம அமைதியா பாத்த கடலா இது இப்போ இப்டி இருக்கு அப்டிங்கிற அளவுக்கு தோணுச்சு
கடல்ல போறதுக்கு பயமாத இருக்கு அலை எங்க இழுத்துட்டு போயிடுமோனு போட்டிங் போயிருருக்கீங்களா கடல்ல
ஆ போயிருக்கே தோழி கொச்சின் இதுல வந்து போயிருக்கே நானு
பயமா இருக்கு எப்டி இருந்தது அனுபவோ எப்டி இருந்தது
ஆ அப்போ வந்து பெருசா பயப்படல தோழி அப்ப கல்லூரி பருவ காலங்கள்
ஆமா அப்ப என்ஜாய் பண்ணதா தோணு
அப்டிங்க போது பய உணர்வு தோனல ஆ கிட்டத்தட்ட இரண்டு டு மூன்று மணி நேரோ வந்து அ ஆ அங்க இருக்க கூடிய ஆ ஆ மியூசியம் அந்த மாதிரி நெறைய சுற்றுலா தலங்களுக்கு வந்து கடலுக்கு நடுவுல கரை ஆ ஓரத்துல வந்து அமைஞ்சிருந்த தலங்களுக்கு வந் ட்டு கப்பல்லயே கூப்புட்டு போய் சுத்தி காம்ச்சாங்க
சேரி சேரி கப் கப்பல்லா பெ பெரிய கப்பல்லா இல்லேன்னா இந்த மாரி இந்த மீன் புடிக்க போவாங்கல்ல அந்த மாரி கப்
இல்ல இல்லேங்க பெரிய கப் பெரிய கப்பல் அந்த பத்து பேர் இருவது பேர் உக்காந்து இருப்போல அந்த சீட்டு மாதிரி இருக்
ஆமா ஆமா
அந்த மாதரி கப்பல்ல தா வந்துட்டு கூட்டிட்டு போனாங்க
சேரி சேரி இல்ல நா சின்ன வயசுல ஒர்க்கா போயிருக்கே அது மாத் அந்த மீன் பிடிக்க மாரி எந்த போட் உண்டு தெரியுமா சின்ன வள்ளோ மாரி இருக்கு அதுல இந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடுச்சுருக்குமே அந்துலதா ஒரே ஒர்க்கா போய்ருக்கே அந்த மோட்டார் ம் படக்குன்னு சொல்லுங்க பயமாத இருந்தது அதுவு வந்து எப்டி தல சுத்தி
ஆ நிச்சயமா அது வந்து நமக்கு ஒரு ஆ
ஆமா ஆமா ஒரே ஒருக்காதா போயிருக்க அது இங்கனர்ந்து பக்கத்து உள்ள கட்லுக்குதா போயிட்டு வந்துருக்கோ
ஓ அதுல வந்து வீட்டுல போறதுக்கு விடமாட்டாங்க இந்த தடவ ராமேஸ்வரத்துல கப் ப்பளக்குதா கேட்டே அதுக்கே வந்துட்டு விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க வேண்டா சமீபத்துல ஒரு இரண்டு குழந்தைகள் தவருனதெல்லா வலைத்தளத்துல பாத்தாங்ளா அந்த தாயோட ஒரு கொழந்தை இறந்துருப்பாங்கலங்க அதனால அது நிச்சயமா நம்மது இல்ல அனுமதி இல்ல ஆ கப்பல்ல அது சமீபத்துல பாத்தனால நிச்சயமா போக்கூடாதுன் சொல்லிட்டாங்க வெளையாண்டுக்லா அதுவுமே உ உள்ளெல்லா போக் கூடாது கால்வாசி காவாசி தூரோ அதுக்கு குறைவாதா அதுக் குள்ள வெளாயாண்டுக்லா ஆ நீச்சல் தெரியாதுங்ளா அதனால வந்து வீட்ல பயந்துக்குவாங்க
சும்மாவே நீச்சல் ஸ்விம்மிங் ஃபூல்ல கொண்டு டாலே நீச்சல் தெரிய மாட்டிங்கிது இதுல இவ்ளோ பெரிய கடல்ல கொண்டுவுட்டா
அதனால
அதனால கொஞ்சோ பயமாதா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
அத்னால கடல பாக்கும்போ பாத்து அழக ரசிக்க தோணு அந்த கடல் அழக ரசிக்கத்தோணு ஆனா கிட்ட போகும்போ பயமா இருக்கு
ம் அதுவு சுனாமிக்கப்பறோ இன்னுமே கொஞ்சோ அந்த பயோல்லா அதிகமாய்ருச்சு
ஆம் நாங்க கடலு கிட்டதா இருந்தோ சுனாமி வந்த நே டைம்லில்லா ஒரு நாளு முன்னெடுத்து கடலுக்கே போய்ட்டு வந்தோ
ஓ அப்ப நீங்க அதோட பாதிப்புலாம் நேரடியாவே பாத்திருப்
ஆமா நா வந்து அப்ப எனக்கு சின்ன வய்சு அத்னால அவ்ளவா வெவரந்தெரியாது
தெரியில
ஒரு மூணு வயசு இல்லட்டா த நா மூன்ற வயசு இருக்கு
ஓ நா வந்து கல்லூரி வயதுல இருந்தே சுனாமி வரும்போது ஆ நெஜமாவே வந்து பயமாதா இருந்ததுக்கு முக்கியமா கன்னியாகுமரியோட இதுதா வந்து அதிகமா போட்ருந்தாங்க
ஒரே ரொம்ப ஓப் ஆலிவ் வேர்
ஆ பாதிப்புக்கு அதிகமானது தென்னமரோ உட்பட எல்லாமே அழிஞ்சு அப்பிடியே தண்ணீல மூழ்கி இப்ப அந்த அலைய வந்து மூழ்கறது வந்து அப்டியே தத்ரூபமா டீவில காம்ச்சாங்க தொலைக்காட்சில அப்ப அதெல்லாம் வந்து உண்மையாவே ஒரு மிகப்பெரிய பயம் த்த உண்டாக்குச்சு ரி எனக்கு கவித எழுத புடிக்குங்கற நிச்சியமா ரொம்ப புடிக்கும் அப்டிங்றனால கவித எழுத புடிக்குங்கறனால கருப்பு ஞாயிறுன் சொல்லி சுனாமியோட பாதிப்ப ஒரு கவிதையா எழுதி ப்ரசுரம் பண்ணோ
அப்டியா சேர் சேர் எனக்கு அந்த இதெல்லாங்கூட கவில் இதெல்லா எழுத தெரியவே தெரியாது
ஆ என் அப் அப்பா வந்து எழுதுவாரு அந்த பழக்கத்தில வந்து வந்தது
ஆ இப்ப எடைல ஒரு ஒகிப்புயல் வந்ததே அதுவே கா ரொம்ப பெரூ சேதமடஞ்சிட்டு அப்பல்லாம் கொஞ்சோம் வெவரம் தெரியக் கூடிய வயசு ஒஹி புயல் வரப்ப
ஒகி புயல் வர்து தெரியுமா
ஆ தெரியு தெரியு தோழி
இப்ப கொஞ்சம் விவரம் கொஞ்சம் உண்டு அப்போலாம் பயமாக இருக்கு உங்க செல்லுக்கு ஸ் சிக்னலே கெடைக்காது ஒரு ஆளுக் ஃபோன் அடிச்சாலு ஃபோனே போகாது கரண்டு ஒரு வாரோ கரண்டுல்ல அப்ப வந்து இந்த சின்ன புயலுக்கே நம்ப தாக்கு புடிக்கல அப்பந்து இல்லாம இருந்தப்போ அப்போ எத்தன நாள் கரண்டு இல்லாம இருந்திருக்கு இயற்கை நம்ம இயற்கை எவ்ளோ பாக்க அழகாட்ருக்கோ அந்த அளவுக்கு அழிவு தருது
ஆமா அது வந்து நம்ம செய் செய்றதுக்கான எதிர்வினைதான தோழி நம்ம மரங்கள் இது இயற்கய வந்து கேக்க அத் அதோட அழிவ வந்து நம்ம மனிதர்கள் பண்ணிறத்னால திருப் இப்பி இயற்கை வந்து நமக்கு பாடத்த வந்து கத்து குடுத்துருது கடல் சுனாமி ஒன்னு அதுக்கப்றோ கொரோனா ஒன்னு தோழி கொரோனா அப்பல்லா தினம் தினோ பயந்துட்டுதா தூங்குவே காலைல நம்ம உயிரோட இருப்பமா அப்டினுதா தோணூ ஏனா சுத்தி ந நறைய பேரு தெரிஞ்சோங்க இங் இப்டி மருத்துவ வாயில இருக்காங்க இவங்க எறந்துட் ட்டாங்க அப்டினல்லா கேள்விப்படுபோது ஐயோ அந்த ஒவ்வொரு நாளுமே வந்து இப்ப ஒரு மரண பயத்த வந்து குடுக்ககூடிய நாட் ச்சலாதா இருந்தது
ஹலோ அந்த நியூஸ்ல செய்திகள்லல்லா பாத்தீங்கன்னா அப்டி வந்து ஏதோ வந்து
நா வந்து எதிர்மறை செய்திகள்ல எப்புவுமே வந்து அதிகமா பாக்க மாட்ட தோழி எந்த ஒரு துன்ப காலத்துலயு அ ஆன்மிக ரீதியா சொல்லுவாங்கல்ல நம்ம என்ன எண்ணமோ அதுதா வந்து செயலாகூன் சொல்லிட்டு அனால எங்க வீட்ல முடிஞ்சவரைக்கு அந்த எதிர்மறை செய்திகள வந் த்து அந்த சமயத்துல நாங்க பாக்கல பார்க்குறத வந்து தவிர்த்துட்டோ
ம்
அப்டிங்கபோது ஓரளவுக்கு தாக் புடிச்சோ பட் இருந்தாலுமே அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவோ தா அத பத்தி ஒரு பாட்டெல்லா வேற எழுதி பாடனோ எல்லாரோ நாங்க பாடல தெரிஞ்ச குழு வந்து பாடி குடுத்தாங்க ஆ அந்த பாடல் வந்து நா எழுதி குடுத்தே ஒரு விழிப்புணர்வு பாடல் அது நமக்கு வாழ்க்கை பாடோ எவ்ளோ கத்து குடுத்துச்சின் சொல்லிட்டு ம்
அது இல்லாம இந்த கொரானா காலத்துலா இருந்து சேதிலா பாக்கம்ப்ப ஏதோ பொட்டலத்த கெட்டி ஆம் மனுசங்கள பொட்டலத்த கெட்டி போட்ற மாரியே அப்டியே போடுவாங்க அதெல்லா பாக்கவே பயமாருக்கு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா கண்டிப்பா
கடவள்காதா காப்பாத்றாங்கான் சொல்லிட்டு அப்டியே மனசுல நின்னு நெனச்சே நனச்சிட்டு ஒக்காரவேண்டியதா
ம்
அன்லக்கி சேரி தோழி உங்கள்ட்ட பேச்னது ரொம்ப புடிச்சிருந்தது
ஆ நன்றி தோழி
நான் அ செரி தோழி
ம்